ம் ஹாலோ எப்டி இருக்க
க்க நீங்க
ஆ நானு நல்லா இருக்கே
சேரிங்க அ ஆ வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்க சாப்டிங்ளா
சாப்டே சாப்டே நீ சாப்டியா?
சாப்டே.
ம் இப்ப ஸ்கூல் வேற தொறந்துருந்து தொறந்துருச்சில்ல ம் ஏயா இப்போ
நீங்க உங்க பாப்பாவ ஸ்கூல்ல ஜாயின் பண்ணீட்டீங்களா?
ம் பண்ணிட்டே பண்ணிட்டே
ம் இன்னிக் கெளம்பிட்டாளா
இன்னிக்கில்ல அடுத்த வாரோ ஸ்கூலு ஏன்னா இப்ப ஸ்கூல் தொறந்தாங்கன்னா லீவ் விடுவாங்ளா இப்போதா ஸ்கூல் போக ஸ்டாரம் ஆரம்பிச் சா இப்ப இனிமே லீவ் விட்டாங்னா லீவ் உட்டா வீட்டல இருக்கறத விட வெளியே கூட்டுப்போங்கன்னு சொல் சொல்லு வாங்க அதுக்குதா என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா இப்ப போற ஸ்கூல் லீவுனா சுற்றுலா போற எல்லா எடமுமே வந்து கூட்டமா தா இருக்கு வீட்ல இருக்குறப்போ தெரில இப்ப வெளிய போ ஸ்கூல் போனா அவே ஃப்ரெண்ட்ஸ் சொல்வாங்கல கூட படிக்கிறவங்க சொல்வாங்கல என்ன இங்க போனோ அங்க போனோ ஓ அப்டினுட்டு அதான் யோசனையா இருக்கு எப்சி இப்போ ட்ரிப்பு ப ட்ரிப்பு பிளான் பண்ணனாலு பாத்து பண்ணனு ஏன்னா இப்ப கோ இங்க சென்னை இப்ப நம்ம ஊ தமிழ்நாட்லன்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல் இருக்கு ஆ ஊட்டி இருக்கு அதுக்கப்றோ இந்த வால்பாற ஏன்னா நமக்கு நறைய தெரியாத ப்ளேஸ்லாம் இருக்கு. க்கு அதா அவுளுக்கு இந்த தண்ணில விளையாட்றதெல்லா ரொம்ப புடிக்கு அதனால வால்பாறலா அந்த மாதி ரிலா இனிமே கூட்டிட்டு போலாமா அப்டின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கே
செரி செரி இங்க சேலத்து பக்கத்துல்ல பாத்தீங்கன்னா ஏற்காடு இருக்கு அங்க எல்லாமே சூப்பரா இருக்கு
ம் ம் ம் ம் நானு வந்துருக்கே ஏற்காடு வந்துருக்கே
அப்டிங்களா செரி செரி
அந்த மலர் கண்காச்சிலாம் போட்டிருப் பாங்ல போட்டு போட்டிங்கு அந்த மலர் கண்காச்சி நாங்க வந்தது வந்து து லீவ் டைம்ல வரல பசு கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்ப ப்ரீயா இருந்துச்சி பிளேசஸ் ஃப்ரியா இருந் து எங்களுக் வண்டியு கெடச்சிச்சு மல அதுவு இருவது ஏர் பின் பெண்டா ஏறுறப்போ எனக்கு ஒன்னுமே தெரியல எறங்குறப்போ எனக்ககே எனக்கு டிராவலிங்ல வ வாந்தி வர அந்த ஒரு மாரி இருக்கு ஆ வாமிட்டிங் சென்ஸ் இருக்கு அதனால ஏறுறப்போ தெரில இறங்குறப்போ ரொம்ப கஷ்டமா போயிருச்சி அவுங்களுக்கு கஷ்டமா போயிடுச்சு எனக்குமே கஷ்டமா போயிடுச்சு மலையில அந்த கோயில்லா இருக்கு இல்லையா மல மேல அந்த ச கொகையில ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்பறோ இந்த போட்டிங்கும் போட்டிங் போர எடத்துல ஒரு பார்க் இருக்குன்லயா அந்த பார்க்கு போயிருந்தோ அங்கலா கூட்டிட்டு போயி சுத் த்தி காட்டிட்தா வந்தாங்க அதுக்கப்றோ கொடைக்கானல் போனோ கொடைக்கானலயுமே நாங்க வந்து ஜனவரி மாசோ போ க்கு போயிருந்தாங்க என்ன நியூயருக்காகதா போயிருந்தோ செரியான கூட்டோ வேற அங்க ஒரு கொடைக்கான்ல ஒரு கோயில்ருக்குல முருகன் கோய்லு அங்க கூட்டிட்டு போய்
ஆமா ஆ அ அந்த முருகன் கோய்லுக்கு போய்ர்க்கீங்ளா
போனோ கூட்டிட்டு போனாங்க ஏனா நாங்க போறப்போ ட்ரிப் புக்கு அந்த இது புக் பண்ணிர்ந்தோ அவுங்க வந்து அங்கருக்குற அந்த சின்ன சின்ன மால் இந்த குணாகேவு சிங்க கொக எல்லாரயு எல்லா எடத்தையுமே அந்த கூட வந்த அந்த ட்ரைவரூ இருக்காரில்லயா அவரு காட்னாரு நெறய மலை ஆமா ஆமா எக்ஸ்ப்லைன் பண்ணாங்க என்ன குணா கொக வந்து அந்த அளவுக்கு எங்ளுக்கு தெரியல ஃபுல்லா பனிமூட்டமா இருந்ததுனால என்னால பாக்க முடியில
ஓ ஆ நாங்க இப்பதா டூ வீக்ஸ் முன்னாடி போய்டு வந்தோ சண்டே
ஓகே ஓகே
அ நாங்ளு போய்ட்டு அப்போ குணா கேவ் போம்போது கரெக்டா மழ
ஓ செரி செ
பயங்கர ம மழ கரெக்டா ஒரு ஆனா ஒரு டென் மினிட்ஸ் தா மழ ஆனா பயங்கர மழ அதுலே போய் நல்லா ஜாலியா சுத் சுத்தி பாத்துட்டு ஆனா பாப்பா தா ரொம்ப ராவடி பண்ண ஆரம்ச்ட்டா மழைங்கவு அழுக ஆரம்ச்ட்டா
ஆமா பசங்களுக்கூ கொஞ்ச செட் டாகுமானு பாக்கணு ஏனா அப்ப நாங்க ஏற்காடு சொன்னோல்லயா அப்பவுமே நாங்க நியூரு டைம் தா போய்ர்ந்தோ போய் எறங்குனா நா அம் ஆ பஸ்ல போறப்போ எனக் தெரில அது அந்த குளுர் தெரில எனக்கு ஓ எல்லா பஸ்ஸோட விண்டோலா மூடிற்ந்தது எல்லாரு தூங்கிட்ருந்தாங்க எனக்குமே தெரில அப்போ ட்ரெஸ் சும் அ இது பண்ணிதா போட்ருந்த ஆஃப் ஸ்லீவ் தா போட்ருந்த சே நார்மலா தா இருக் க்கு போல அப்டினு நம்பிக்கைல உக்காந்துட்டே போய் எறங்னா சுத்தமா சுரு தாங்கவே முடில அவ்ளோ குளூரு அங்க உக்காந்து அப்டியே அங்யே கீழே இதுலயே உக்காந் உக்கான்டே கீழயே எனக்கு சொட்ரு வாங்கி குடுங்க என்னால குருளு இங்க தாங்க முடில அப்டினுட்டு அதுக்கப்றோ அவ்ங்க ஸ்வொட்ரு வாங்கி குடுத்து அதுக்கப்றோ நாங்க போயி போய் ஹோட்டல்ல காலைல ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்றோ ஒ அங்யே வந்து ஒரு கார் மாறி புக் பண்ணி அவுங்க தெரிஞ்சவ்ங்க இந்த இந்த ப்ளேஸ்ல இங்க இதெல்லா இருக்கு ஆனா ஏற்காட்ல சுத்தி பாக்குற இது வந்து கொஞ்ச கம்மின்தா நெனைக்
ஆமா ஆமா கம்மிதா ஆனா நாங்ளு போன போது ஆமா நாங்ளு போன போது நாங்க வந்து வீ ஒரு வீடு மாறி வில்லா மாறி பாத்துட்டோ அங்கே போய் ட்டு அவுங்ளே சமச்சு எல்லாமே கொடுத்துட்டாங்க மூன்நேரமு நான்வெஜ் தா சம்ச்சு கொடுத்தாங்க
ஓ செ
ஆ அவ்ளோ சூப்பராருந்தது
ஆ செரி செரி கொடைக்கானல் அந்த கேரட்லாமு குடுத்துர்ந்தாங்க எங்ளுக்கு இது இங்க கேரட் வந்து பச்சயா நீங்க சாப்ட்டீங்னாலே நல்லாருக் கு அப்டினு சொல்லிலா குடுத்துர்ந்தாங்க கொடைக்கானல்ல பிளேசஸ் அதிகமா இருக்குது ஏனா அந்த கூட வந்த அந்த டிரைவர் வந்து எங்ளுக்கு எல்லாத்தயுமே சுத்தி காட்னாரு இந்த டால்ஃபின் நொஸ்சு அங்க கூட நா அது ம் நா டிவிலல்லா பாத்ருக்கே எனக் அந்த அளவுக் தெரியாது சரி இப்டிதா இருக்கூனு நெனச்சிட் போனா அந்துவுமே மல இறங்கி போக போக போய்ட்டேருக்கு இல்ல இவ்ளோ தூரோ போகுது எனக்கு கிட்ட போறப்ப கொஞ்சோ பயமாதுன்னு நா சொன்ன நா லா வர்ல அவங்க நா அங்க போணு தா ரொம்ப கஷ்டோ நீங்க போயிட்டு வாங்க அப்டின்னா
ஒன்றர மண் நேரோ ஆயிடுச்சு மல ஏறவே எங்களுகெல்லா
உம் சரி ச
உம் போயிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா எல்லா குனாக்கேவு இதெல்லா முடிச்சிட்டு கீல ரூம் புக் பண்ட்டாங்க என்ன எங்க அண்ணி மேல இருந்து கீல வரறதுக்கே எங்களுக்கு வந்து ஃபைவ் ஹார்ஸ் ஆயிடுச்சு வண்டி கொஞ்சோ கொஞ்சோமா மூவாகி மூவாகி மூவாகி ஆ து வண்டி ஸ்டார்ட்டே பண்ணாம தா அவர் மூவ் பண்ணார் அந்த அளவுக்கு மெதுவா தா வண்டி மூவாச்சுதவிர்த்து வேகமாவே போகல பாப்பாவுக்கு வேற பசி எடுத்துக்கிச்சு நடுவுல எதுவுமே கட எதுவுமே இல் இல்லாம ரொம்ப செரமமா ஆயிடுச்சு
அதுதா ஏன்னா இப்போ ட்ரிப்பு போறோ நம்ம வந்து ஃபேமிலியா போறோ அப்படின்னு நம்ம வந்து இந்த நார்மலான டைம்ல போன நமக்கு தெரியாது நம்ப இந்த ஸ்கூல் லீவு கணு அந்த மாதிரி போநோனு வச்சுக்கோங்க நம்மளுக்குமே கஷ்டோதா ப்ளேசஸ் பாக்குறதுக்குமே ஏன்னா நாங்க பைன் ஃபாரஸ்ட் போயிருந்தோ அங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயு ஆள்தா நிக் றாங்க ஒ எல்லா எல்லாருமே எடுப்பாங்க இல்லையா ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துட்டே தா இருக்காங்க எங்களு
ஆமா ஆமா குணா கேவ்ல அப்டிதா இருந்தது கொஞ்சோ கூட எடமே இல்ல எல்லாமே பாப்பாவு வேற நானே தா நடக்கணும்ன்ட்டா அவளேதா நடந்தா தூக்கவு கூடாதுட்டா அவ பின்னாடியேதா ஓடிட்டு அப்றோ மேல ஏற் த்துக்கு அப்டேதா ஆனா நல்லா இருந்துச்சு ஒரு நல்ல அனுபவோ
உம் ம்ம் ஆமா நல்லா இருந்துதுதா கோடைக்க கொடைக்கானல்ல நா ப்ளேசஸ் இருந்துது ஊட்டி நாங்க போனது இல்ல ஓ சரி கேரளா மாறி சைடு ஊருக்கு போலா அப்டின்னு கொஞ்சோ ஐடியா இருக்கு ஏன்னா இப்ப கேரளால காட்டுறாங்கல்ல அந்த பூக்கள் இந்த பிங்க் கலர்ல பூ தாமர மாறி பூத்துருக்கு அந்த லில்லி அந்த மாதிரி ப்ளேசஸு போட்டிங்கு எங்க அம்மாசிக்கு வந்து எங்க பாட்டிகி சொல்லசொல்னுனா போட் ஹவுஸ் போனுன்னு ரொம்ப நாள் ஆ ச அவுங்களுக்கு கேரளா வந்து போயிருக்கோ ஆனா ஒரு டைம் அதுவு இந்த கோயிலுக்காக போனதப்போ போனதப்போ அ ஏன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு அதோட வந்துட்டோ நாங்க வேற எதையுமே நாங்க பாக்க ல அங்க போ கேரளால
சரி குருவாயூர் கோயிலுக்கா
இது சபரிமலைக்கு போயிந்தாங் கோயிலுக்கு உம் அங்க பம்பை போனோ பம்பை தா பம்பை பாத்ததோட சரி அப்ப கூட அந்த மலை ஏறப்போ தூங்கிட்ட போல நா ஆச்சுவலா வெளிய மல கோவில்லல சாமி எல்லா கும்ட்டுட்டு இறங்கறப்போதா பா க்கற அவ்ளோ நல்லா இருந்தது அப்பறோ தா சொன்னாங்க கேரளால இந்த ப்ளேசஸ் எல்லா உம் சுத்தி பாக்குற நெறைய எடோ இருக்கு போற வழில ரப்பர் தோட்டோ அதெல்லாமே பாத்தோ அதனால இப்ப அடுத்த போனா ஆ அந் அதா நா என்ன சொல்றது அவுங்க அந்த எடத்துல நின்னு சுத்தி காட்டிலா எங்கள கூட்டிட்டு போல எனக்கு எல்லாருமே கோவிலுக்காக வந்தது அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கோவில்ல சா இது பண்ணுவாங்களா கிளம்பிட்டாங்க
செரி செரி
அதனால வேற எங்கையுமே இவுங்க கூட்டிட்டு போல அவுரு
செரி செரி இந்த அதரம்பள்ளி ஃபால்ஸு அந்த மாரி எங்கேயுமே போலீங்ளா
இல்ல இல்ல என்ன கூட்டிட்டு போக டைம் இல்ல ஏன்னா நா இப்ப நாங்க இதுல அது வருது இல்லையா ஆன்லைன்ல
ஆம்
அதெல்லாம் பாக்குற பாக்கதா எனக்கே தெரியு ஓகே நான் குரூப்லே
ஆமா அங்க இன்னு ஹவுஸ் போட்டு அந்த மாரி ப்ளேசஸ்ல்லா நெறைய இருக்கு அதிரம்பள்ளில நாங்க அதுக்குதா போலான்னு நாங்களு பிளான் பண்ணிட்டுருக்றோ
ஓ செரி செரி
ஆனா வந்துட்டு ஏற்கனவே நாங்க புக் பண்ணோ ஆனா போறதுக்கு எங்களுக்கு வ அ சான்ஸ் இல்ல அப்ப பாப்பாக்கு ஒடம்பு சரியில்ல அதனால கேன்சல் பண்ணிட்டோ அதனால இந்த இயர் தா போலான்டு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்
ஓ செரி செரி போயிட்டு வாங்க கேரளாலுமே நல்லாருக்கு ஏன்னா அந்த சில ஸ்பாட்ஸ்லா வந்து அந்த அந்த சீசனுக்கு தா பாக்க முடியு
ஆமா ஆஹ்
அதனால நீங்க அப்ப அந்த டைம் போயிட்டு வந்துருங்க
செரி ஓகே நீங்க அங்க வந்துட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்க பாப்பாக்கு ஞாபகமா ஆஹ
இல்ல நா அப்போ பாப்பா கெடையாது எனக்கு நா போறப்போ அந்த டைம் பாப்பா இல்ல
ஓ செரி செரி
இப்போ இப்பதானே ஸ்கூல்ல இருந்துச்சி இதுமேதா எல்லாத்தையு கேப்பா அதனால இனிமே வந்து போகணு சொல்லி கூட்டிட்டு போனு
சேரி
கொடைக்கானலு போகணு கொடைக்கானல் கூட்டு போகணு இன்னு இருக்குல்ல நெறைய பிளேசஸ் இருக்கு நெறைய வந்து இந்த சின்ன சின்ன ஊரே பாத்தீங்னா தெரியு இப்ப கோவில் போயிருந்தோ நடுவுல அப்ப பாத்தீங்னா நெறைய பிளேஸ் சஸ் இருந்துச்சு சொன்னே நா வ இனிமே வந்து வர ஓ
அது கொடைக்கானல்லா அந்த பழனி முருகன் கோ முருகன் கோயில் போறது அவ்ளோ ஒரு அது அதிசயந்தா அப்டின்னாங்க ஆனா எங்களுக்
தெரியாதுல்ல கொடைக்கான போயிட்டு அப்போ எங்களுக்கு எதுமே தெரியாது கோயில் முருகன் கோயில் பழனி மலை வீட்லீனு சொல்லல அது நானு எனக்கு தெரில அது செரின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கோயில அங்க முருகன் கோயில் ல்லையா அவங்க இருந்து பாத்தா தெரியுன்னு சொன்னாங்க நானு சுத்திமுத்தி பாக் எனக்கு ஒண்ணுமே தெரியல
செரி செரி
சேரிங்கப் பாப்போ அடுத்த தடவ இணைப்புல வந்து தொடங்குவோ செரிங்களா நன்றிங்க